தோழி சொல்லுங்க
ஹலோ
ஆ கேக்குதா தோழி
ஆ கேக்குது தோழி
ஆ சொல்லுங்க தோழி
ப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே தோழி சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டே தோழி நீங்க சாப்ட்டீங்களா ம் சேரி தோழி தலைப்புக்குள்ள போலாமா ம் ம் உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா
எனக்கு எதுவு இல்லைங்ளே
ம் என்ன தலைப்பு பத்தி பேசலா சேமிப்ப பத்தி பேசலாமா
ம் பேசுவாங்க
ம் சொல்லுங்க நீங்க என்ன மாரி சேமிப்பு பழக்க வழக்கோ வச்சிருக்கீங்க
நா வந்து சேமிப்பு பழக்கம் என்கிட்டல்லா கா ய் கையில காசு இருந்துச்சுன்னா நா அவளுக்கூ செலவு பண்ணவே மாட்டே ஆமா கையில காசு வெச்சுட்டே இருப் அதே மாரி நமக்கு ஒரு பொருள் ஆசைப்பட்ட பொருள் வாங்கணும்னா கூட வாங்கி சாப்ட மாட் ட காசு நமக்கு இருந்தா நம இது சே வச்சுட்டே இருக்குணு கைல வச்சுக்கிட்டே இருக்கணு
அப்புடின்ற மாரி ஒரு பழக்கோ உங்குளுக்கு
எனக்கு அப்பையிலருந்தே அப்டிதா ஏதோ ஒரு அதேம் வீட்டுக்கு ஏதாச்சு ஒரு அர்ஜெட்னா குடுக் க்குலா நமக் ஏதாச்சு ஒரு படிக்கிறோ ஏதாச்சு தேவ னா வாங்கிக்கிலா
கண்டிப்பா கண்டிப்பா அது ரொம்ப நல்ல பழக்கொ ஆமா கண்டிப்பா அது ஒரு நல்ல பழக்கொ அத காச கைல வச் சிர்க்க மாட்டாங்க கைல காசு இருந்துச்சுனா சில பேத்துக்குலா நிக்கெவே நிக் காது ஒடனே இத எதாவ்து செலவ் பண்ணிர்ணு அப்டின்ற மாரி இருக்கு இது ரொம்ப நல்ல விஷயொ அது அப்டே
அந்த அ எப்பய்மே அப்பைலேர்ந்தே அப்டிதா எப்பய்மே வீட்ல காசு இருக் குன் சொல்ல முடியா துல்ல நமக்கு தேவைங்குறது இருக்குறப்ப நம் ம வாங்கிக்கெலா வீட்ல உள்ளவிங்ளையு நம்ம டார்சல் பண்ண முடியாதுல்ல
அவ்ங்கள எது பண்ணிர் காம்மா நால்லா என்ன பண்ணேன்னா படிக்கிற டைம்ல காலேஜ் படிக்கும்போதெல்லா வந்து டியூஷன் டியூஷன் எடுத்தே சோ அந்த டைம்ல வந்து நம் நம்ம ஏதோ ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோ இல்ல எதா ஒரு புக் வாங்கிக்கவோ இல்ல ஏதா ஒரு அச்சிஞ்மேங்ட் வாங்கறக்கோ அந்த டைம்ல வந்து நம் அவ்ங்கள வந்து தொந்தரவு பண்ணாம நம்மளோட இதுலயே வந்து நம்ம பண்ணனும் ஆஸ் சோ அதனால வந்து அ காலேஜ் படிக்கும் போது டியூஷன் எடுத்தேன் சோ அதெல்லாமே அப்டியே காலேஜோடயே முடிஞ்சு போச்சு சோ அந்த டைம்ல வந்து கா காலேஜ் எனக்கு வந்து ஹாப் டே தாருக்கும் ஆப்டர்நூன் மேல வந்து கொஞ்ச நேரோ ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறோவந்து காலேஜ் எடுத் கஞ்சு டியூஷன் எடுப்பேன் ஓரு சில நே காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்கு போன போதும் எடுத்தேன் வேலைக்கு போயிட்டு அஞ்சு மணி ஆறு மணிக்கு வருவனா வரும்போதே பிள்ளைங்க ரெடியா வீட்ல இருங்குங்க பிள்ளைங்க எல்லாரு அஞ்சுர மணிக்கே வந்துருவாங்க அஞ்சு அஞ்சேமு காளுக்கு வருவாய்ங்க நான் அஞ்சு மணிக்கு வருவேன் வந்து நா ஆ போயி ரெஃப்ரஷ் ஆயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்து திரும்மா அப்டியே கண்டினியூஸா அப்டியே டியூஷன் எடுத்துட்டு அவிங்க நைட்டு எப்டியு ஒம்போத்ர பத்து மணிக்குதா போவாய்ங்க அது எக்ஸாம் டைம்னா கொஞ்சோகு டைம் ஆகுல்ல மத்த நேரோனா வந்து ஹோம் ஒர்க் மட்டு முடிக் ச்சா போது எக்ஸாம் டைம்ல வந்து அவங்கள ஃபுல்லா படிக்க வைக்கணுல்ல சோ ஒரு ஒரு எத்ர ஒரு ஏழு எட்டு பேர் வந்துருப்பாங்க. சோ அது ஒரு ஆளுக் ஒரு எரநூறு ரூவானு வச்சாலுமே அதுமே ஒரே ஒரு செல ஒரு செலவுக்கு ஆகுல அப்படின்றதுக்காக டியூஷன் எடுப் பெ அந்த டைம் வந்து நல்லா இருக்கு அவங்க ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு மாதிரி நடந்துக்குவாங்க ஒரு சில பேர் சொல்ற பேச்சு கேட்டு ஒழுங்கா ஒரே பண் எழுதாம எழுதுவாங்க உக்காந்து ஒரு சில பேர் எழுதவே மாட்டாங்க அவங்களோட கத்துக்கிட்டே இருக்கணு ஹோம் ஒர்க முடிச்சுட்டு மொதல்ல கெளம்புங்கடா ஏண்டா எ பிள்ளைய போட்டு இப்படி டார்ச்சர் பண்ட்ருக்கீங்க அப்டின்னு சொல்லி எங்க அம்மா திட்டி கிட்டே இருப்பா நாளைக்கு வரும் போது ஒழுங்கா எல்லா டியூசன் ஃபீஸோட வரணு எவனு டியூசன் ஃபீஸ் குடுக்க மாட்டேங்குறீங்க டியூசனுக்கு மட்டு டெய்லி வந்துறீங்க அப்டின் சொல்லி அம்மா கிண்டல் பண்ணி கிட்டே இருப்பாங்க டியூஷன் ஃபீஸ் மட்டு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க போடா ஒழுங்கா நாளைக்கு போய் டியூன் ஃபீஸ் வாங்கிட்டு வாங்கடா அப்டின் ஒரு சில பேர் கரெக்டா குடுத்துருவாங்க கரெக்ட்டா அந்த டேட் வந்துட் ட்ட குடுத்துருவாங்க ஒரு சில பேரு வந்து கொஞ்ச டிலே பண்ணி குடுப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி எல்லா இருக்கோ ரெகுலரா அதெல்லா நிறைய ரெண்டு மூணு ரெண்டு மூணு பிள்ளைங்க ஒரு ஒரு பொண்ணுல்லா இப்ப வரைக்குமே பேசும் அக்கா நீங்க தா எனக்கு அன்னைக்கி நல்லா சு சொல்லி் கொடுத்தீங்க அப்படின் சொல்லி பக்கத்துல இருந்த பொண்ணு பக்கத்து வீட்டுல இருந்த பொண்ணு சோ அந்த பொண்ணல்லா இப்ப வரைக்குமே அந்த அளவு பாசத்தோட அதே அளவு அக்கறையோட இருக்கோ சோ நமக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கோ பரவால்ல நம்ம அப்ப சொல்லி் குடுக்கும் ஆமா நம்ம அப்ப சின்ன பிள்ளையா நம்ம சொல்லி் கொடுத்த பிள்ள இப்ப வந்து கல்யாண பண்ணி அதுக்கு ஒரு குழந்த இருக்கு சோ அதுல்லா பாக்கும்போது ஒரு மாரி ரொம்ப சந்தோஷமா இருக்கோ சோ அந்த மாரி ஒரு எஸ்பீரியன்ஸ் நீங்க என்ன பண் பையா
நா வந்து கல்லூரி போயிட்டுருக்கே
ஓ முதல் வருஷமா ஓ கல்லூரி எல்லா எப்படி போயிட்டு இருக் க்கு
எப்போது வேதோ உ
உம் புது ஃப்ரெண்ட்ஸூ புது அட்மாஸ்பியர் எல்லாமே வந்து புதுசு ஸோ ஸ்கூல்ல இருந்து ஸ்கூலுக்கு இதுக்கு வந்து ரொம்ப டிஃபரா இருக்குன்ன?
வா
ஆமா ஸ்கூல்ல நம்ம ஒரு மாரி இருந்திருப்
ஒரு மாரி இருந்திருக்கோ இங்க டோட்டலா சேஞ்ச் ஆயி நம்ம டீச்சிங் கூட வேற ற மாரிதா இங்க இருக்கோ
ஆமா கண்டிப்பா நாங்கல்லா போய் ரொம்ப சஃபர் ஆனோ நாங்க அதுவு தமிழ் மீடியம் ஸ்கூல்ல வேற படிச்சிட்டோமா இப்போ அங்க போனா எல்லாமே இங்லீஷு சோ அப்டினுமோது வந்து ஃஸ் ஸ்டு அந்த ஃபஸ்டு செமஸ்டர்லா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஐயயோ என்னடா பாஸ் ஆனா போதுமாடா அப்டின்றமாரி அதுவு நான் வந்து கம்யூட்டர் சய்ன்ஸ் படிச்சே சோ அப்டினுமோது ஃபஸ்டு த ஃபஸ்டு செமஸ்டர் ஃபுல்லா தியரி உட்காந்து எழுதுணு எழுதுணு எழுதுணு அப்டியா நீங்களு கம்ப்யூட்டர் சயின்ஸ்தாப்ப ஜாயின் பண்ணிருக்கீங்ளா உக்காந்து தியரி தியரி தியரினு உக்காந்து எழுதிக்கிட்டே இருக்கணும் இதுன்னுமாய்ங்க டேட்டா மைனிங்பாய்ங்க சி சி சி சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்றாமிங் கூட ஓரளவுக்கு ஒன்னு தெரியாது ப்ராட்டிக்கல் க்லாஸ் ஆனா ரெண்டுதான் இருக்கும் மத் த எல்லாமே தியரியாதா இருக்கு அதுவு லாங்குவேஜஸ்கு வேற போனு நம்ம நம்மஸ் இதுலருந்து நம்ம ப்ளாக் லருந்து ரொம்ப தூரந்தள்ளி போனு லாங்குவேஜஸ்கு எங்களுக்குலாம் அத் அப்டியே ம் சரிசரி ஆ
இப்ப காம இது காலேஜ் போயி கம்ப்யூட்டர் எடுக்கவு ஒண்ணு சுத் தமா புரியாது அவுங்க பேசறத வாய பொலந்துட்டு பாத்துட்டு ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒண்ணுமே புரில அவுங்க பேசறாங்க ஏதோ நம்ம காதுல வாங்கி குமா அந்தமா
நீங்க என்ன பண்ணுனு நீங்க என்ன பண்ணுனுனா ஒரு கம்ப்யூட்டர் க்ளா கம்ப்யூட்டர் க்ளாஸ் ஏதாது போனு போனீங்கன்னா ஏதாது ஒரு பேசிக் நீங்க கத்துக்குலா பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சி சிப்ளஸ்ப்ளஸ் அந்தமாரி படிக்குமோது உங்களுக்கு அதுவும் வந்து இப்ப உங்களுக்கு வந்து என்ன சிலபஸ் இருக்கோ அதுக்கேத்தமாரி நீங்க கம்ப்யூட்டர் க்ளாஸ்
அதான் இந்த லீவ்லதான் போலா அப்டின்ருக்கே
ம் ஸோ போனிங்கனா உங்களுக்கு கொஞ்சோ யூஸ் ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு நீங்க அங்க படிக்கிற த வந்து நீங்க இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்
ம்
னால அந்தமாரி ட்ரை பண்ணீங்கனா கொஞ்சோ உங்களுக்கு ஈஸியாகு ஏன்னா நீங்க பாட்னி ஸ்வாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினு படிச்சிட்டு இங்க ஃபுல்லா எல்லாமே கம்ப்யூட்டர பத்தின இருக்கு ஸோ அதுன்றதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ் டமா இருக்கு அதனால நீங்க ம் அதனால நீங்க இப்பிடி ட்ரை பண்ணிங்கனா உங்களுக்கு கொஞ்சோ ஈசியா இருக்கு ம் அதனால நீங்க வந்து அந்தமாரி பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா ஆமா கண்டிப்பா ஏன்னா வந்து ஸோ ஃபுல்லா டோடல்லா என்னன்னே தெரியாம நீ என்ன கவனிச்சாலுமே வந்து அது உங்களுக்கு புரியவே புரியாது பேசிக்ஸ்லருந்து போனா தான உங்களுக்கு புரியு ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப புரியாத மாதிரி இருக்கும் சோ நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் ஆ அத உள்ள அத எப்படி ஆன் பண்ணணு எப்டி இது பண்ணனு அந்த மாரிலாம் நிறைய இருக்கும்
புரோக்ராம்லாம் வேற போடுறாங்களா அது எப்படி ரன் பண்றது அது எங் எப்படி ஸ்டோர் பண்றது ஒண் எத எப்படி ரிமூவ் பண்றது ஒண்ணுமே புரியல
ம் நீ கம்ப்யூட்டர் கிளாஸ் போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அது ஈஸியா இருக்கு அங்கேயே உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே சொல்லித் தந்துருவாங்க அப்டினும் போது நீங்க அத படிச்சுக்கிட்டே நீங்க இங்க இப்ப இங்கே உங்களுக்கு காலேஜ்லையே இது பண்றதுக்கு மேனேஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு
போகணு போகணும்
ஸ்கூல் படிக்கும் போதே கம்யூட்டர் கிளாஸ் போயிட்ட ஸ்கூல்ல அந்த டென்த் லீவ் இருக்குல்ல ஒ அந்த டைம்லயே எனக்கு கம்ப்யூட்டர் தா அப்படின்றத டிசிஷன் எடுத்ததுனால அடுத்து கம்ப்யூட்டர் குரூப் தா எடுக்கப் போறேன்றதுனால நா டென்த் படிக்கும் போதே வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் போய்ட்ட சோ அப்டின்னும் போது அப்பயே நமக்கு பேசிக் சி சி பிளஸ் பிளஸ் எல்லா சொல்லி குடுப்பாங்கல்ல சோ அந்த டைம்ல வந்து நமக்கு லெவல் டுவெல்த் படிக்கும்போது நமக்கு ஈஸியா இருக்கு நா அப்ப கம்ப்யூட்டர் குருப் தா எடுத்த ஒ அதனால வந்து நம்ம அங்க ப்ரோக்ராம் போடுறது ப்ரோக்ராம் சொல்லி குடுக்கறது அந்த மாரி இருக்கறதுனால இங்க நமக்கு புக்கு புக்கு சிலபஸ் இதெல்லாமே கொஞ்ச ஈஸியா இருக்கு
நா ஹாஸ்பிட்டல் சைட் போலான் தா மேக்ஸ் பயாலஜிய எடுத்தே ஒன்னு நீட்டு ஒண்ணு நீட் எழுதுறோ இல்லனா பிஎஸ்சி நர்சிங் பண்றோ அப்டின் நினச்சுதா போனே அதுக்கப்புற குடும்ப சூழ்நிலைக்காக ஃபீஸ் கட்ட முடியாது அப்டின் சொ
ம் ம் ம்
து அப்படின்னு எங்க அண்ண இங்க சேர்த்து வுட்டாங்க நானு வேற வழி இல்லாம படி
அதெல்லா ஒண்ணுல்ல ரொம்ப கஷ்டலா இல்ல நம்ம அந்த பேசிக் மட்டும் புரிஞ்சுக்கிட் டோம்னா அதுக்கப்புற நாம்மளே நம்மளே இது
கஷ்டனு நினச்சிட்டுதா இருந்தே சேரி அப்புற அவங்களால கட் கட்ட முடியாதுன்ட்டாங்க நம்ம ஏ அவங்கள தொந்தரவு பண்ணிகிட்டுன்டு அப்புற நானு அத விட்டுட்டே அப்பப்ப கஷ்டமா இருக்கு ஹாஸ்பிட்டல் சை போனம்னா ஐயோ நம்ம இது இதான படிக்கணுன் நெனச்சோ அப்படின் நெனச்சி
ஹலோ நானுமே இந்தப்ப சேர் சேர் விடுங்க அதெல்லாம் ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க இந்த ஃபீல்ட்லே நீங்க அடுத்த லெவல் போறதுக் எப்டின்னு ட்ரை பண்ணுங்க
அதா அதா அதா லீவ்ல கம்ப்யூட்டர் கிளாஸ் போனம்னா ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுகிட்
ஆமா கண்டிப்பா நீங்க பேசிக் தெரிஞ்சி பேசிக் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தியரி படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக் பிராக்டிக்கல் படிக்க ரொம்ப ஈஸியா இருக்கு சோ அதனால நீங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் போறதான் பெஸ்ட் உம் அதனால வந்து நீ எதுவு நெனைக்காதீங்க ரொம்ப கஷ் டமா இருக்கு அப்பல்லா இது பண்ணாதீங்க கம்யூட்டரும் ஈஸி தான் அதுவும் ஒரு இது தான அது ஒரு சப்ஜெக்ட் தானே நம்ம மேத்ஸே நீங்க படிக்கிறீங்க மேத்ஸ் படிக்கிறீங்க பயாலஜி படிக்கிறீங்க உங்களுக்கு கம்ப்யூட்டரெலாம் ரொம்ப ஈஸி அதுதான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஜுவாலஜி பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரில நம்ம எவ்ளோ இது படி
அப்பையில இருந்தே ஆனா வந்து க கம்ப்யூட்ருங்குறது சுத்தமா புடிக்கே புடிக்காது அது ம பயாலஜினா ஒ கொஞ்சோ இன்ட்ரஸ்டா இருக்குமா அதனால வந்து அதுல ஆர்வமா இர்ந்துச்சு கம்ப்யூட்டு எடுத்துருக்கா அவளலா கலாய்ப்ப ஆ உனா ஃபுக்க தூங்கிக்கிட்டு போயற்றாளுவோ கம்ப்யூட்டர் பாக்க கம்ப்யூ ட்டுறப்பாக்கண்ட்டு லாஸ்டா பாத்தா நானே இப்டி இர்க்க மாரி ஆச்சி அவுங் எதலா நா கலாய்ச்சனோ அதலா நடந்துச்சு எந்த காலேஜுக் போகூடாதுன்னு கலாய்ச்சாலுகளோ அது போய் சேந்தாச்சி
ம்
பு என்ன மாரி படிப்பு படிக்க கூடாது நெனச்சனோ அதே மாரியே வந்து சேந்தாச்சு ஏ அதுக்கப்புறொ சேரி ஏத்துக்க வேண்டியி
ஆமா கண்டிப்பா அத அக்த பண்ணிக்கிட்ட அத அக்சப் பண்ணிக்கிட்டு அடுத்த லவல் அதுல நம்ம எப்டி டைன் பண்றது அது எப்டி நம்ம கத்துக்றது
அப்டின்தா அதா சேரி அதல்லா நென சிட்ருந்தா அப்ற இதியும் உட்ருவோ அடின்ட்டுதா அதலா இப்ப நெனைக்கறது இல்ல அப்பப்ப தோணும் ஐய்யோ ஹாஸ்பிட்டல் போனும்னா ஐய்யோ இதுதான படிக்கணும்னு நெனைச்சோம் வேஸ்டா போச்சே மார்க் நல்ல மார்க் எனக்கு டுவெல்த்துல
ஓ அப்டியா
கட் ஆஃபும் நல்லா கெடைச்சிச்சு கவுன்சிலிங்ல போட்டிருந்தா கெடச்சுருக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாம சரி இங்கயும் டி சி போய்ருமே அங்கயும் கெடைக்கலனா என்ன பண்ணறது
அந்த ஒரு பயத்துலதான் நம்ம அத கொஞ்ச பொறுமையா வெயிட் பண்ணா கிடைக்கும்ன்ற அந்த மைண்ட் செட்டே வரமாட்டங்குது ஐயோ கெடைக்கலனா என்ன பண்றது அச்சச்சோ இதுவும் போயிருமே அதுவும் போயிருமேன்ற பயத்துலதான் போய் ஆஹ் அப்டின்ற பயத்துலதான் நம்ம போய் இது பண்ணணு சேரி தோழி ஏதுவும் நெனைக்காதிங்க சீக்கிரம் கத்துக்கலா ஓக்கேவா சேரி தோழி நேரம் முடிஞ்சிருச்சு நம்ம இன்னொரு அழைப்புல பேசலாம்
நன்றி